ஹலோ ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி கேக்குதுங்களா நா பேசுறது
அ கேக்குதுங்க தோழி நா பேசுறது கேக்குதா
ஆ நல்லாவே கேக்குது தோழி சொல்லுங்க என்ன பேசலா நானா சும்மாதா ஒ உக்காந்துட்டு நீ இருக்க ஒங்களுக்கு கால் பண்ண சரி உங்ககிட்ட பேசலா ஒரு கால் அப்டின்ட்டு
ஓ தெனமுமே நீங்க எத்தன மணிக்கு தூங்குவீங்க தோழி
ஏ டெ டெய்லி பாத்தீங்கனா ஏ பாப்பா எப்ப தூங்குமோ அப்ப தூங்குவ அது பாத்தீங்ன்னா ஒரு மணி க்கே தூங்கு ஒரு சில டைம் ஒன்ற மணி ரெண்டு மணி அந்த மாரி தூங்கு அவ பாப்பாவ தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நா தூங்குவ இன்னைக்கி என் பாப்பா பதினோரு மணிக்கெல்லா தூங்கிடுச்சி இன்னிக்கி ஒரே கொஞ்சொ அழ ரொம்ப ஆ ரொம்ப அலச்சலா இருந்துச்சு போலருக்கு வெளியெல்லா போயிட்டு இந்த சரவணா ஸ்டோருக்கு எல்லா போயிட்டு நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு பாப்பாக்கு அந்த கிராக்ஸு போடுவாங்கல்ல பசங்க அது ஏ அக்கா பையனோட க்ராக்ஸ் எடுத்து எடுத்து போட்டுட்டே இருந்துச்சு செரி அவளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துரலா அவளோட கிராக்ஸ் சின்னதா ஆயிடுச்சு அது போடும் போது அவுளுக் அது து கால்ல என்ன ஆகுது அப்டியே கட் ஆயிருது ரத்தோ வருது அவளுக்கு ஆ செரி ஓகே ஒரு பெருசா கொஞ்சோ வாங்கிட்டு வந்தர்லா அப்டின்ட்டு நா போனே தங்கச்சி
ஒ
அப்புறமா இன்னொரு மாசமா இருக்கா சொன்னல அவளுக்கு கொஞ்சோ இந்த மா இந்த பரதா புர்க்கா எல்லா வாங்கணு சொன்னா இந்த ஷால்லு அந்த மாரி எல்ல வாங்குனு சொன்னா மாசமா இருக்கிறதனால அவளுக்கு எல்லாமே கொஞ்சோ துணி எல்லா த ரொம்ப டைட்டா இருக்கு ஷேப்பு எனக்கு ஒரு மாதிரியா தெரியுது அப்டி சொல்லி கொஞ்சோ நல்லா லூஸானருக் க்கிற துணியெல்லா கொஞ்ச எடுக்கணு அப்டி சொல்லிட்ருந்தா போ மொதல்ல போயிட்டு அவளுக்கு துணி எடுத்துட்டு அதுக்க அப்பறமா சரவணா ஸ்டோர் போயிட்டு நா பாப்பாக்கு செருப்பு வாங்கிட்டு அப்றமா தங்கச்சி பாப்பாக்கு ஷூ வாங்கணு அதெல்லா வாங்கிட்டு சு திட்டு அப்றமா நாங்க நாங்க சாப்ட்டுட்டு சாப்ட்டுட்டே தா இருந்தோ இது வண்டியில வரும் போதே பாப்பா தூங்கிருச்சு அத் தூங்குனொல எதுவுமே சாப்பிட கூட இல்ல எனக்கு என்ன கஷ்டோனா இப்ப தூங்குனது டிட் திடீர்னு ஒரு நால் மணி அஞ்சு மணிக்கு ஏந்து ஒரே அழுதுட்டேருக்கு பசிக்குதுன்னு
ஆ
அதுதா எனக்கு கவலையாருக்கு இப்ப எந்துக்காம நா எவ்வளவோ எழுப்பி விடுறே இப்போ கூட ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ய் வந்து உக்காந்துட்டு உங்ககிட்ட ஹாய் இந்த ஹாய் ஹால்ல வந்து பேசிட்டுருக்கே ஹால்ல நா ஃபேன் கூட போடல ஆனா எ கொழந்த பா பாத்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ்ல அப்டியே தூங்குறா சாப்டவே இல்ல
ஓ
ஏந்துச்சுன்னா எதாவ்து ஒண்ணு ஊட்டிலா அப்டின்ட்டு இந்த சேமியா செஞ்சிந்து அது எடுத்து வெச்சிட்டுருக்கே ஏந்துக்கவே மாட்டேங்றா இன்னைக்ன் பாத்து நல்லா இப்டி எப்டின்னு பெருட்டு பெட்டு தூங்குறா
பால் எதனா குடுத்துருக்கலாம்ல கொஞ்சோம்
இல்ல அவ ஏந்துக்கவே இல்ல நான் தான் சொல்றனே எவ்ளவோ எழுப்பி விட்டாலோ ஏந்து என் கண்ணு என்ன பாக்குறா அப்புறமா என்ன என்ன என்ன தொட்டு பாக்றா நா தானா என்ன டெஸ் பண்ணி பாக்குறா பாத்துட்டு அப்புறமா தூங்கிட்றா தூக்கத்திலே இருக் க்குறா எப்பவுமே என் பொண்ணு இந்த மாரி தூங்க மாட்டா இன்னிக்கு என்னவோ இப்டி தூங்குறா எனக்கே ஆச்சரியமா இருக்கு
ஓ ம் ம்
இல்லன்னா நீங்க இந்த டைம்ல கூட என்ன என் கூட பேச முடியாது என் கூடயே சுத்திட்டு இருப்பா நான் எங்கே போறனோ ஏன் பின்னாடி பின்னாடி வருவா
நான் உங்களுக்கு கால் பண்ணீங்க நீங்க வெளிய இருக்கேன்னீங்ளா நான் ப்பா நீங்க எனக்கு கால் பண்ணும்போது நான் வெளியே இருந்
ஆம்மா அது என் பின்னாடியே இரு ப்பா அவ கூடயே இருக்கறனால எனக்கு டைம்மே கெடைக்க மாட்டேங்குது இப்போ இந்த ஆப்ல ஒரு ரெண்டு பசங்க இருக்கறாங்க அவங்க பாத்தாங்க போல இருக்கு லேட் நைட்ல நா தான் ஆன்லைன்ல இருக்கன்னு எனக்கு டெக்ஸ் பண்ணாங்க ஆ அக்கா கொஞ் கொஞ்ஜோம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கால் குடுக்குறீங்ளா அப்டின்ட்டு எனக்கு தெரியாது நா பொண்ணு தா அப்டின்னு நெனச்சு நானும் பேசிட்டேன் பாத்தா பசங்க
நானும் ஒரு கால் அந்த மாரி தாங்க தெரியாம பொண்ணு நெனச்சிட்டே நானு பொண் நெனச்சா நல்லது பாதி பாதி பேசிட்டேன் சிஸ்டர் சிஸ்டர்னு அவங்க எதுமே சொல்லவே இல்ல அதுக்கப்பறம் எனக்கு கொஞ்சம் நா நீங்க சிஸ்டரா இல்ல நீங்க தோழனா இல்ல தோழியான் கேட்டன் அதுக்கப்பறம் நானு தோழன் தான் அப்டின்னாங்க அதுக்கு எனக் க்கு கொஞ்ச அவங்கிட்ட பேசுறதுக்கு நா அன்னிக்கு என்ன செஞ்சேன் அதயே அவங்க கிண்டல் பண்ணி பேசுற மாரியே இருந்தது எனக்கு
ஓ அப்டியா ஆனா நா எதுக் க்கு பண்ற பசங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு பன்ன மொதல்ல எனக்கு தெரியாது ஒரு பையன் பொண்ணான்னு ஆ அப்பறமா பேஸ் துனா அவன் என்ன பேசணுமோ அந்த என்ன டாபிக்ல பேசணுமோ அது பேசி ட்டு அது பாட்டுக்கு அவன் காேஷுவலா போயிட்டான் அதே மாரி உன்னொரு தடவ ஒரு தடவ கேட் நா செரி அவன் பாட்டுக்கு அவனோட பிஸ்னஸ் கால் தான் பேசுறான் அப்டின்ட்டு அவன் பாட்டுக்கு அவன் பேசுனா அவன்கிட்ட எதாவது டாபிக் பத்தி நானு பேசுனே அப்புறமா போயிட்டா இன்னொரு தடவ பாத் என்ன ஒரு பையன் கிட்ட பேசுனே அந்த பையன் பாத்தீ ஏன்னோ நல்லா பேசுனா நல்லா ஃபண்ணியா நல்லா ஜாலியா பேசுனா நான் பேசுனே அவன் பேசுனா அது கரெக்டா நல்லா இருந்துச்சி அந்த அந்த பையன்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சி அவனு கொஞ்சோ ஜாலியா பேசுனா நானும் கொஞ்ச நல்லா ஃப்ரீயா பேசுனே அதனால அந் இந்த ரெண்டு பசங்க கிட்ட மட் டும் தா எனக்கு தெரியாது இதுக்குள்ள பசங்களு இருக்காங்க அப்டின்ட்டு
ஆ எனக்கு தெரியாதுங்க அன்னிக்குதான் அன்னிக்குதான் எனக்கு தெரிஞ்சிது நீ வேற சில பேரு போடாமே வச்சிருப்பாங்களா
ம்
பொண்ணா பயனானே தெரிய மாட்டேங்குது
அதுக்கப்பறமா நான் என்ன ஆயிடுச்சு எனக்கு புதுசா யார்கிட்டயு பேசுறதுக்கு அவ்ளோவா விருப்பம் இல்லை ஏன்னா எல்லாரும் நம்ம மாதிரி பேச மாட்டாங்க இப்போ நான் கொஞ்சம் நல்லா டாக்காடிவ் நான் கொஞ்சம் நல்லா பேசுவே ஆப்போசிட்ல இருக் இருக்கிறவங்களும் அந்த மாரி பேசினாதான் நம்மளால பேச முடியும் இல்ல
ஆ ஆமா
இப்ப நானே பேசிட்டு போயிட்டேன்னா எனக்கு தான் வரும் எது எதுவுமே அவங்களுக்கு வராது
ஆ
அதனாலயே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் வராது அதனா இல்லயே நா புதுசா இப்ப நான் யார்கிட்டயாவது பேசுறேன் அப்டின்னா அவுங்க என்கிட்ட நல்லா பேஸ் நாங்க அப்டின்னா கூட அவங்ககிட்டயே நான் பேசுறது
ஆ உங்க அக்காங்க சிஸ் உங்க தங்கச்சிங்க
துல்ல
ஆ ஆமா உண்மையிலயே எனக்கு ஃப்ரெண்டு வந்து ஒருத்த ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு பேச மாட்டோ ஒர்த் ஒர்த்திக்கிட்ட மட்டும் ரொம்ப குளோஸா பேசுவ அவ வீட்ல நடக்கிற புல் விஷியத்த ஏ கிட்ட சொல்லுவா
ம் ம்
அவள் லைஃப்ல நடக்கிற எந்த விஷியத்தாலுமே என்கிட்ட சொல்லுவா எதுவா இருந்தாலு கேப்பா இதல்லா பண்ணட்டு மாடி அப்டின்னு சொல்லிட்டு
ம் ம்
அப்ப ஸ்கூல் படிச்சவ ஒன்னாவுதுலந்து படிச்சோ அதுக்கப்றோ வந் பிரிஞ்சுட்டு திருப்போ பதினொன்னாவுது பன்னென்டாவுது ஒன்னா சேந்து படிச்சோ அதுக்கப்றோ காலேஜில பக்கத்து பக்கத்து
காலேஜீ
சேர் சேரி
அந்த மாரி இந்த மாரி படிச்சு இப்போரையு ஃப்ரெண்டா இருக்கோ
சூப்பர் சூப்பர் இந்த மாரியெல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குறதே ரொம்ப பெரிய விஷியோ எனக்கு அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸு ஏ ஸ்கூல்ல படிச்சு ஃப்ரெண்ட்ஸு இப்ப கூட நம்மளுக்கு ஒரு குரூப் இருக்கு இப்ப கூட நம்ம பேசுறோ எல்லாருக்குமே கல்யாணோ ஆகி எல்லாருக்கு கொழந்த இருக்கு
அது ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து அது இந் த இந்த வயசு வரைக்கு நீடிக்குது அப்டின்னா அதுதா ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு நடுவுல எனக்கு எத்தினி ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா நா வேல பாக்கும்போது ஒரு ஒரு ஹாஸ் ஹிசாய் மாறும்போது அந்த மாரி டைம்ல பாத்தீங்கன்னா நெறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஆகுவாங்க அதுல இப்போ பத் பத்து பேர்ல எதாவுது ஒன் ஒரு ஆள் தா உங்களுக்கு ஒரு ட்ரூவா இருப்பாங்க
ஆ
ஆனா இதுவே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்டின்னா நம்மளுக்கு அது சொல்லவே தேவயில்ல அங்க அவுங்க அவுங்களுக்கு என்ன இருக்கு நம்மகிட்ட சொல்லுங்க பொறாமையு இல்ல இப்ப ஆஃபீஸ்ல கூட கொஞ்சோ பொறாம இருக்கு இல்ல
ஆ இன்னு கேட்டா இந்த ஜாப் நாங்க ரெண்டு பேரு சேந்து செய்றோ
ம் அப்டியா சூப்பர் சூப்பர்
ஆ அவ மூலியுமாதா எனக்கு இந்த ஜாப் தெரியு இல்ல அவ இப்ப வரைக்கு ந ஆ நானு சரி அவளு சரி நானு ஏ லைஃப்ல எதுனா கஷ்டமா இருந்தா அவளுக்கு கால் பண்ணி பேசுவே
ஒரு நாளைக்கி தாங்க இந்த ஒரு நாளைக்கு கால் பேசுவோ பாருங்க எத் ஒரு பத்து பதினஞ்சி கால் பேசினே இருப்போ அவளோட பேபி கொன்னாரெல்ல ம்
ம் நம்மளுக்காக ஒருத்தி இருக் கா நம்மளோட கஷ்டமோ இல்ல இன்பமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலோ நம்ம பேசுறதுக்காக நம்மள நம்பி க்கியா பேசுறதுக்காக நம்மளுக்காக ஒருத்தி இருக்கரா அப்டின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்க இருக்கும்ல்ல அந்த மாரி அது ஒண்ணு இருக்குணு இல்லன்னா நெச்சக்கோங்களே கஷ்டோ இருந்தா கூட நம்ம அத மனசுலியே வச்சுட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு செரி கெடையாது நம்ம ஒடும்புக்கு அது ரொம்ப கஷ்ட இருக்கோ இப்போ நம்ம மனசுலியே கஷ்டோமெல்லா வச்சிட்டே இருந்தோ அப்டின்னா அது ஒடம்புக்கு கெடுதல்
ம்
இதுவே நீங்க தொரந்து இப்போ உங்களோட கஷ்டங்களோ எதுவா இருந்தாலோ தொரந்து நீங்க மனசு விட்டு பேசும்போது உங்களுக்கு அது நல்லாவே இருக்கும்
ஆ அதுவும் இல்லாம நாங்க பக்கத்து வீட்ல வேர இந்தோ பக்கத்து பக்கத்துலா இருந்த மார்னா ஏ ஆ ஜாலியா இருக்கோ அப்பறோ எங்க வீட்டுக்குலா வந்து இருப்போ அதிகமா அவங்க அப்பா கொஞ்சோ குடிச்சிட்டு அடிப்பாங்களா அதனால எங்க வீட்லதா மோஸ்ட்லி இருப்பா
ஓ அது ஒரு பிரச்சன
ஆ அது தா என்கிட்ட எப்பமே ஷேர் பண்ணிட்டே இருப்பா இந்த மாரி இப்டி என்ன பண்ணட்டா இந்த மேரி பண்ணட்டுமா அப்டின் சொல்ட்டு இப்ப நம்மள ஒருத்தவங்க யாரோ அந்த மேரி கேக்க மாட்டாங்க ஆனா அவ கேப்பா இந்த மாரி பண்ணட்டுமா என்ன பண்றது தெர்ல அப்டின் சொல்லிகிட்டே இருப்பா நானு அதுக்கப்பறோ இந்த மாரி பண்ணுடி சரியாயிடு அப்டின் சொல்லுவன்
ம் சூப்பர் ஏ அந்த மாரி ஒரு நல்ல அட்வைஸ் குடுக்கற ஒரு ஃபிரெண்டு எப்பவுமே நம்மளுக்கு வாழ்க்கையில தேவ
ஓ
இந்த இந்த டாபிக்கு ப்ரெண்ட்ஷிப் டாப் டாபிக் நம்ம எடுத்திருக்கோ அப்டின்னா இந்த இது நம்மளுக்கு ரொம்ப இப்ப நறையா பேரு க்கு தெர்ல ஃபிரண்ட்ஷிப்ப எப்டி இது பண்றது இப்போ ஃபிரண்ட்ஷிப்னா பேசிட்டே இருக்கறது கூட ஃபிரண்ட்ஷிப் கெடையாது பேசாம இருந்தாங்கன்னா ஃபிரண்ட்ஷிப் முடிஞ்சிருச்சி அப்டின் கெடையாது அது நம்ம மனசுல அந்த ஒரு நம்பிக்க அந்த பாசம் இருக்குது அப்டின்னா திடீர்னு இப்ப கூட நம்ம கால் பண்ணி என்னோட ஸ்கூல் பிர ஃபிரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவுங்க என்னாடி எப்டி இருக்க சந்தோஷமா இருக்கியா ஓ பசங்க இருக்காங்க எப்டி என்னவோ டெய்லி நம்ம பேசுற மாரி பேசுவா
ம்
அது அந்த பாண்டு பாத்தீங்கன்னா இப்போ ஆ இந்த இப்போ இருக்கற ஜென்ரேஷன்ல இல்லன்னு எனக்கு தெரிஞ்சி
ஆ நீங்க சொல்றது கரட்தாங்க பசஸ் இருக்குதான்னு எனக்கு தெர்ல ஆனா ஒருத்தவங்க என் ஃபிரண்டு எப்டி தெரியுங்களா எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிருவா ஒரு நாளு அவங்க அம்மா ட்ல இருக்காங்க
ம்
பிளட் டொனேட் பண்ணா மட்டுந்தா அவுங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியுன்னு சொல்லிட்டாங்க அவுங்க அப்பா அவுங்க அப்பாவுக்கு சேம் பிளடு் ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவளுக்கு பிளட் தர முடியாது அவ தங்கச்சியும் தர முடியாது அதுக்கப்புறம் நா போயி குடுத்தேன் என் பிளடு எடுக்கல பிளடு செக் பண்ணாங்க உங்களுக்கே ரொம்ப கம்மியா இருக்கு
ம்
உங்களுக்கே ஏத்துற மாரி இருக்கு அதனால நீங்க தராதீங்கன்னு சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ணி ஆம்பிச்சுட்டாங்க
குடுக்கறதுக்காக அந்த ஒரு மனசு கூட
ம்
இப்போ நறைய பேருக்கு இல்ல ஒடம்புல இருந்தா கூட குடுக்குறதுக்கு முன்னாடி வட வரமாட்டேங்கிறாங்க